ஹலோ
தோழி கேக்குதுங்களா தோழி
கேக்குது தோழி
ம் தோழி நீங்க எப்படி தோழி பிரியாணி வப்பீங்க
கையால ஹலோ வாவ்
தோழி
ஹலோ கேக்குதா தோழி கையாலதா தோழி வெக்கிவோ
ரெசிபி சொல்லுங்க தோ மசாலா போடுவீங்க
நான் வந்து என்னம்மா சொல்ல ஃபர்ஸ்டு எண்ண ஊத்திருவோ அதுக்கப்பறோ வெங்காயோ வந்து நீட்ட நீட்டமா அறுத்து பெரிய வெங்காயத்த நீட்ட நீட்டமா அறுத்து அதுக்குள்ள வந்து போட்டு வதக்கி விட்ருவோ அதுக்கப்றோ எங்க அம்மா என்னென்னெமுஎல்லாமு போடுவாங்க அதெல்லா என்னன்னு எனக்கு தெரியாது
அப்டிங்களா நீங்க நீங்க வெச்சா நீங்க எப்டி வெப்பீங்க
நாங்க வெச்சா நா வந்து எப்டி வெக்குவே
ம்
எப்டி வைக்கலா நா வெச்சா ஃபஸ்ட் அந்த அந்த வெங்காயத்த போட்டு வதக்கி விட்ருவ அதுக்கப் ப்றமா என்ன பண்ணுவே
உப்பு
மொளகு
ம் மொளகு ம்
சின்ன வெங்காயோ பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாத்தியு போட்டு கலக்கி உட்ருவ
உப்பு போடுவீங்க
அதுக்கப் ப்றமா ஆ உப்பு போட்டு போட்ட சொல்லிட்ட நானே
அ
அதுக்கப்றோ என்னமெல்லா போடுவே அதுக்கப்பறோ இந்த பட்ட கிராம்பு
ம் ம்
அதெல்லா போட்ருவே
ஓ அதெல்லா வந்து தக்காளி எல்லா போட்டதுக்கு அப்புறோ அது போடுவீங்க
ஆமாங்க
சேரிங்க ம் அப்றோ
அப்பறமா அதுக்கப்பறமா ஊற வெச்ச ஊ ஊற வெச்ச பிரியாணி அது பேர் என்ன பிரியாணி அரிசி இருக்குல்ல
ஆமா
ஆ ஊற வெச்ச பிரியாணி அரிசிய அந்த ஊற வெச்சதுடைய கொஞ்ச சாப்டர்ணு
ஆ கொஞ்ச எடுத்து சாப்டற்னு அதுவு ஆ
அதுக்கப்புறோ பாக்கி இருக்கிறதெல்லா நம்ம வீட்ல இருக்குற வங்களுக்கு எல்லா வேணுமில்ல அதனால அத எடுத் து என்ன பண்ணிருணு அந்த குண்டால பிரியாணி குண்டால கொட்டிருணு
சேரி
அதுக்கப்புறோ நல்லா எலக்கி மோட்டு
ம்
மூடி இருக்கு அந்த குண்டாக்கு ஒரு மூடி இருக்கு அந்த மூடி எடுத்து மேல போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சரணு அதுக்கப்புறோ ரெண்டு மணி நேர கழிச்சு ரெண்டு மணி நேர வந்து அது ஐயோ கறி போடல
தண்ணி ஊத்தல எப்புடி அரிசி தனியா வேகுமோ
ஆ தண்ணி ஊத்தணு அதுக்கப்புறோ கறி போட்டணு நமக்கு என்ன ம ட்டனா பீஃபா பீஃப் அவ்ளவு நல்லா இருக்காது மட்டன் சிக்கன் நல்லா இருக்கு அத வந்து போட்டட்ணு அதுக்கப்புறோ அஹ் அத போட்டு மோட்டு நல்லா எலக்கிறணு எலக்கி மோட்டு அந்த மூடி எடுத்து மூடி வெச்சட்ணு
வெச்சர்ணு
மூடி வெச்ட்டு ஒரு ஆ மீடியம் ஃபிளேம்ல வைக்கணுமா ஹைய் ஃபிளேம்ல வைக்கணுமானு எனக்கு தெரியாது ஏதோ ஒரு ஃப்ளேம்ல் வெச்சு மோட்டு ஒரு ரெண்டு மணி நேர கழிச்சிட்டு நம்ம வந்து எடுத்து பாத்தா பிரியாணி ரெடி
வோ சே கண்டிப்பா உங்க ரெசிபி நா ட்ரை பண்ணுவே தோழி
தேங்க்யூ தோழி
சேரிங்க தோழி சூப்பரு யாரு கிட்ட இருந்து தோழி கத்துக்கிட்டீங்க இத ஒங்க ரெசிபிங்களா தோழி
ஆமா என்னோட நானா கண்டுபிடிச்ச ரெசிபி
நீங்களா கண்டுபிடி ஒரு நாள் செஞ்சு குடுங்க உங்க வீட்ல இருக்கவங்களுக்கெல்லா
ஆ ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாக்கணு
பிரியாணிங்ளா தோழி பிரியாணின்னு சொல்ல கூடாது தோழி
பின்ன
பிராணி சொல்லுங்க பாப்போ
பிர்ராணியா
அப்டிதான தோழி சொல்லணு பிராணி
நா உங்களுக்கு அதற்கான ஒரு பின் கதை இருக்கு அது நா உங்ககிட்ட சொல்றே தோழி அப்புறோ
என்ன தோழி என்ன கதை
அது உங்கள்கிட்ட நா உங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு அதோட இதோட புகைப்படத்தோட உங்களுக்கு அனுப்புற தோழி.
சரி தோழி
சேரிங்க தோழி அப்பறோ தோழி. கொல்லுங்க அப்றம் என்ன ஒங்க தம்பி எல்லா போயிட்டாங்களா தோழி படிப் பள்ளிக்கூடத்துக்கு
ஓ பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டா
போயிட்டாங்களா தோழ என்ன தோழி எல்கேஜிலா அப்டியே மாறி கெடக்குது.
ஆம்மா பச்சக் கலரு பெய்ண் டல்லா அடிச்சு நம்ம எல்கேஜி படிக்கும்போது இந்த மாரி எல்லாம் பண்ணாங்ளா
அதேதா ஏமாந்து போயிட்டோமே தோழி.
ஆமாத்தோழி
நம்ம இருக்கும் போது பண்ணிருந்தா நம்மளே அதுக்குள்ள போய் உக்காந்து இருப்போ தோழி.
ஆமா நம்ம டுவல்த் படிச்சாலு பரவாயில்லன் சொல்லி நம்ம போய் உக்காந்துருக்கலா
நம்ம மோஸ்தா அதுக்குள்ளதானே தோழி நம்ம நீங்க உக்காருவீங்களானு தெர்ல எங்க கிளாஸ் மோஸ்தா. எல்லா கிளாஸ்குள்ளயு போய் உக்காருவோ தோழி ஏனா இங்க எந்த கிளாஸ்லயு எங்கள நாலு பேத்த உக்கார வச்சுக்க மாட்டாங்க தொரத்தி வுட்டுருவாங்க
எங்களுக்கு கடைசி வரயு ஒரு கிளாஸ் ஒழுங்கா ஒதுக்கி தரவே இல்ல தோழி.
ஆமா தோழி நீ இருந்த க்ளாஸ்லயே உங்களுக்கு எந்த கிளாஸ் தோழி ரொம்ப புடிச்ச கிளாஸ்.
எனக்கு
ம்
எனக்கு வந்து கடைசியாக உக்காந்து ச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல ரொம்ப நாளா ஒரு கிளாஸ்ல உக்காந்தேன்ல.
ஆம்மா
அந்த க்ளாஸ் எனக்கு சுத்தமா புடிக்காது புடிக்கவே புடிக்காது.
ஆனா அங்கதா நீங்க ரொம்ப நாளா உக்காந்தீங்க தோழி.
ஆமா தோழி என்ன வண்றத்
ம் வந் தோழி இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டா உக்காந்தது கிளாஸ் தா உங்களுக்கு புடிச்சிதுங்ளா.
ஆமா ஆனா அது லாஸ்ட்டா ஆயிருச்சு கொஞ்சோ என்ன வண்றது. வேற வழி இல்லாம அங்கிந்து வந்தாச்சு.
ஆமன்
அதுக்கு முன்னாடி அதுக்கு முன் உங்க கிளாஸ். பக்கத்துல உங்க கிளாஸ் பக்கத்துல இர் ந்து உக்கார வச்சாங்கல எங்கள
லெவன்த்துல தோழி அது
அது லெவன்த்துல இல்ல தோழி. உக்கார வெச்சாங்கல்ல
எங்க உக்கார வச்சாங்க
ஒங்க கிளாஸ்க்கு பக்கத்து கிளாஸு எல் கே ஜி லத எங்ள உக்கார வச் சிருந்தாங்க எல் கே ஜி யா யூ கே ஜி யா உங்க கிளாஸ்கு பக்கத்ல
நாத்தம் புடுச்ச கிளாஸ்ல நாங்க அதுக்கப்றொ அங்கதான உக்காந்ட்ருந்தோ
ஆமா அது கூட ப்ரச்சன இல்ல நாத்தமடுச்சாலு நாத்தமடுச்சாலு லெவன் த்ல எனக்கு லவென்த் கிளாஸ் ரொம்ப புடிக்கு நம்ம நயன்த்ல உக்காந்த அதே கிளாஸ்
அதுவு இல்லாம பின்னாடி சந்து வேற உங்களுக்கு நியாவொ இருக்கா நாங்களா வந்து பின்னாடி உக்காந்து உங்களுக்கு மேக்ஸ் கல்லூரி போய்ட்டு இருக்கும் போது அவுங்க வந்து கத் திட்லா இருப்போ
ஆமா ஒரு தடவ ஒங் கிள் ஒன்னோட ஓ கிளாஸ் ஸ்ல இருக்குமல்ல நாத்தம் புடுச்ச சாக்ஸ வெச்சுட்டு ஒரு புள்ள
ஆமா
ஜனல் பக்கத்துல எங்க எங்க கிளாஸ் ஜன்னல் பக்கத்துல கொண்டு வந்து சாக்ஸ வ சார் அந்த புள்ளய புடுச்சு திட்டு திட்டுனு திட்டிட்டு இர்ந்தது
ஆமா தோழி நாத்தொ கொடல புடுங்கி கருமொ நெனச்சு பாருங்க தோழி எங்க நெலமைய
அதுவு கரெக்டா ஜன்னல் பக்கத் ல எ பெஞ்சு நா என்னடா இது இது நாத்தொ ரொம்ப நேரமா நாங்க எல்லா உக்காந்து யோச்சுகிட்டே இருந்தே என்னடா என்னடானு அதுக்கப்றொ ஜன்னல் பக்கத்துல போய் பாத்தா இந்த மேடமோட சாக்ஸு
ம் ம் உங்ளுக்கு ஞாபொ இருக்க ஒங்களுக் கிளாஸ் போயிட்டு இருக்கு நாங்க பின்னாடி வெளியே வந்து உங்க கிளாஸ்னு அங்க உக்காந்து எட்டி பாத்துட் இருப்போ
திட்டு விழுகும்
திட்டு விழுகு அப்றொ அந்த நெல்லிக்கா திருடி திண்ணோ
ஆமா
ஆமா தோழி அதல்லா நல்ல ம்
பக்கத்து பக்கத்து வீட்டு ஓட்ல போட்ருச்சல்ல
ஆமா தோழி எல் என்னது இது பால் தான
ஆமா
ம்
ஃபுட்பால் வெளயாடுறேன் சொல்லி பறக்க வுட்டு
யாரு இவதா போய் எடுத்தா அந்த எடிட்டர்
எடிட்டர் த போட்டது எடிட்டர் தா எடுத்தது அவதா
ஆமா
ஓட்டுக்கு மேல ஏறி போய் எடுத்தது
எடுத்தோ அதலா யாருக்கு தெரியாதுல
தெரியாது யாருக்கு
கடசி வரிக்கு யாருக்குமே தெரியாது நம்ம பண்ண வீர வெளயாட்டல்லா
அப்பறொ ஃபேன வளச்சுவுட்டொ ஞாபக இருக்கா
ஆமா அது அந்த குட்டச்சி
ம்
அடிச்சு ஐயோ ஐயோ
அத ஒரு ரெண்டு வாரமா நாங்க எல்லாரு பாதுகாத்து வச்ருந்தோ யாருக்கு தெரிய கூடாதுன்னு எப்ப பாரு ஃபேன் ஓடிட்டேருக்கு
ம் யாரு கண்டுபுடிச்சா
யாரு கண்டுபிடிச்சானா அதா கரண்ட் போய் ஃபேன் ஆஃப் ஆகவு வளஞ்சது தெரிஞ்சிருச்சு
ஓ மேக்ஸ் சார் ஆ பாத்தாரு
ஆமா
ம் அவரு கண்ணுகு தா எல்லா மாட்டு
பார்க்கெல்லா வந்தது அதுலருந்து
ஆ பட்டாசெல்லா வெடிச்சீங்களா சேர் ஒரே நிமிஷோ இருங்க எங்க அப்பா கூப்பட்றாங்க
ஆ சேரி
ம்